அ கேக்குதுங்களா அ சொல்லுங்க சொல்லுங்க ஆ கட்டாயிச்சு டவரில்லாம கட்டாயிச்சு சொல்லுங்க சொல்லுங்க
என்னாச்சி அது அந்தமாரி தான் பண்ணுவாங்க
இதுதா மா நாலு பேருட இப்ப பேசவிட்டா நமக்கது எப்டீன்னா ஹேண்டில் பண்ணணு எவ்ளோ மெச்சூரிட்டி இருக்கணு நாலு பேருட்ட பேசி அவங்ககிட்டதா கத்துக்கமுடியு இப்போ உங்களுக்கு அதுவே விடலனபோது அது ரொம்ப கஷ்டதா ஸ்கூலாவது எப்படி படிக்கவச்சாங்களா அதாது எப்டி படிக்கவச்சாங்களா
ஸ்கூல கூட இங்க பக்கத்துலலா இல்ல ஸ்கூல் கொஞ்ச நந்தூரமாக தான் போயட்டுு துர்ந ஸ்கூல் கண்டிப்பா இது பண்ணணு அது படிச்சுதாவணும்ன்ற மாதிரி படிக்க தோச்சபி
ம் ம் ம்
அதுையா ஏ அப்படி நான எனக்கு தெரியல
ம் ம் ம் ம் ப்ப எங்க வீட்ல எல்லா அவ்வளோ எல்லா சந்தேகப்பட்டு அவ்வளவு எல்லா பண்ண மாட்டாங்க நல்லா ப நான் ஆக்சுவ நல்லா படிப்பே அதனால என்ன நல்லா படிக்க வச்சாங்க காலேஜ் படிக்க வச்சாங்க அந்த மாரி படி படிக்க வச்சாங்க ம் நான் பேசுறத கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குதா எங்க சின்னன் கேக்குது கேக்குது அது டிஸ்பிளே ஆஃப் பானா அந்த மாரி ஆய்டுது
ம் ம் ம்
இப்போ எங்க சின்னண்ணி இருக்காங்க அவங்க வந்து டுவெல்து முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்களுக்கு சீட்டே கிடைச்சிருச்சி
ஓ ஆ
ஆனா அவங்க அப்பா வந்து பொம்பளைப்பிள்ளைய வெளில அவங்க ஏரியால அப்போ அந்த டைம்ல அவங்க தெருவுலே வேற ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணி ஓடி போனதுனால அந்த பொண்ணை வந்து படிக்க வைக்காம விட்டுட்டாரு படிக்க கூடாதுன்னு வ வீட்லயே நிறுத்தி வச்சுட்டாரு அந்த பொண்ணு ரெண்டு வருஷம்
அளவுக்கு விட்ருக்காங்க
அது வந்து டு்வெல்த் முடிச்ச உடனே அந்த லீவு்ல தான இந்த லீவ்ல இந்த இன்சிடென்ட் நடக்கவே நம்ம பொண்ணு அப்படி பண்ணிடுமோ ருர பயத்துல அந்த பொண்ண படிக்க வைக்கவே இல்ல
ம் ம்
சொந்த அண்ணி அது படிக்க வைக்காம அந்த பொண்ணு ரெண்டு வருஷம் வீட்லயே இருந்து அதுக்கப் அப்புறமா வந்து யாரோ சொல்லி அதுக்கப்புறமா இல்ல நா படிக்கணு டைப்ரைட்டிங் கிளாஸ் டய்லரிங் கிளாஸ் இதெல்ல போய்ட்டு அதுக்கப்புற வந்து இல்ல நா படிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இந்த சென்டக் மாரி சொல்லுவாங்க இங்க அப்ளே பண்ணி அதுக்கப்றோ நர்சிங் சீட்டு கெடச்சி நர்சிங் படிச்சது
ஓ இப்ப எங்க அவங்களாவது ஒர்க்குக்கு போறாங்களா இல்ல அதுவு கெடையாது இவ உங்களையே படிக்க விடல்ல அதுதா உங்களேயே அதுதா அதுதா நானு யோசிக்கிறே உன்னையே உங்களே வேலைக்கு அனுப்புலன்னும் போது அவங்க ஒய்ஃப் மட்டு எங்கிருந்து வேலைக்கு அனுப்ப போறங்
அதேதா பிரச்சன வீட்ல அவ்ளோ பிரச்சன போயிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து கல்யாண ஆனா அப்பயே வந்து நெறைய ஆஃபர் கெடச்சது வேல செய்யும்போதே வேலையே வந்து ஃபஸ்டு கல்யாண ஆனதுனால தா கல்யாணம் ஆயும் வேலைக்கு வரலான்டாங்க ஆனா வந்து கல்யாண ஆன ஒரே மன்த்துல வந்து கன்சியூவ் ஆனதுனால வேலைக்கு போக முடியாம போயிடுச்சு செரி கொழந்தைய வந்து வளத்துட் டு அடுத்த போய்லாம்னு பாத்தா டக்குனு இன்னொரு கொழந்த மாஸ் மாட்டாங்க இப்ப அவங்க வந்து
இப்போ உங்க பெரிய அண்ணியாவது அவங்களு வேலைக்கு போக மாட்டாங்களா அவங்
அவங்களும் போல அவங்களு வீட்லேதா இருக்காங்க அவங்களும் படிச்சிருக்காங்க அவங்களும் மாஸ்டர் டிகிரி முடிசிருக்காங்க வீட்ல தா இருக்கிறாங்க
இவ்ளோ படிச்சவங்கலாம் ஃபஸ்டு ஆக்சுவலா வேற இடத்துல வேரா இடத்துல கல்யாணம் பண்ணுட்டு போயிருக்கு அவங்க இவ எல்லா இவ்ளோ படிச்சுட்டு நீங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க போல நீங்க மாட்ன மாரி அவங்களு மாட்டிக்கிட்டாங்க உங்க உங்களுக்கு அதே மாரி போங்க செரி ஓகே உங்க வீட்
கல்யாண ஆயி தப்பச்சுட்டு வந்துட்டே அவங்க மாட்டிக்கிட்டாங்க எனக் கு பதிலா அவங்கள இழுத்து விட்டு வன்டே
அதுதா அப்போ உங்க வீட்ல ஓ கே வேலைக்கு அனுப்பல பரவாயில்லைன்னு நெனைக்கலா பட் அவங்க ஹஸ்பண்ட் எப்டி அவரு விடுவற உங்ளுக்கு வேலைக்கு சோ நீங்க வேலைக்கு எங்கேயாவது சர்ச் பண்ணி போக வேண்டிய தானே
ஆஹ் அது வந்து வேலைக்கு தா நா ட்ரை பண்ணிட்டு இருக்கே எனக்கு நேரமா என்னன்னுத் தெரியல எனக்கு வேலையே கெடைக்கல
ஆமா இவ்ளோ கேப் வந்துட்
ம் எக்ஸ்பீரியன்ஸ் தா கேக்குறாங்க ரொம்ப மட்டமா பேசுறாங்க நீங்க உருப்படியா ஒரு வேல செய்யல ம் நம்ம இல்ல இல்ல நா வேலைக்கு போவே வேலைக்கு போவே ஓ ரெண்டு மாசம் மூணு மாசம் போவே அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனைய கிளப்பி என்ன வேலைய வுட்டு நிறுத்திடுவாங்க மறுபடியு இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆறு மாசோ கழிச்சு அப்டின்னு வேலைக்கு போவே மறுபடி ஏதா பிரச்சனைய கெளப்பி வேலைய விட்டு நிறுத்துருவாங்க
ம் ம் ம்
இதே மாரியே போய்டுருக்கு அதனால எனக்கு எங்கச்சக்க எடத்துல வேல செஞ்சுட்ட நானு
ம் ம் ம் அந்த மார்லா இருந்தா ரொம்ப கஷ்டம்பா
ஆமா ஒரு இடத்துல உருபடியா வேல செய்ய மாட்ட நானு
அது மாரி கேபாங்க நீங்க இன்டர்வியூ போறப்பல்லா கேப்பாங்க ஏ இத்தன இது மாறுனீங்க அப்டின்றது அதுக்காகவே வேல கெடைக்கிறதுல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க ஹஸ்பண்ட் எப்டி வேலைக்கு போறாரா இல்ல அவரு வீட் ல தா இருக்காரா ம் ம் அவரு ஓகே தானே உங்களுக்
அவரு ஓகேதா அவரு என்ன திட்டிட்டு தா இருப்பாரு ஏதாவது ஒரு வேலைக்கு போய்த் தொ ல வீட்லே இருக்காத சோம்பேறி மாரி ஏதாவது ஒரு வேலைக்கு போ எனக்கு இல்லைனாலும் உனக்காகவாது வேலைக்கிப் போ என்ன தொல்ல பண்ணாம இருக்கவது வேலைக்
ம் ம்
எனக்கு தா வேலைக்கு இப்ப போக முடியல எனக்கு கேப் விழுந்துருச்சு எனக்கு இப்போ வேலைக்கு போகவும் பயமா இருக்கு நர்சிங் ஃபில்லிடு பொறுத்த வரைக்கு இப்போ நா ஃப்ரஷர் மாரிதா எனக்கு எவ்ளோ ட்ரெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலு நா ஃப்ரெஷர் மாரிதா ஃப்ரெஷர் மாரிதா நடத்துவாங்க
ஆமா கேப் விட்டுட்டாலே அது அப்டிதா ரொம்ப இதுவாயிடு
அதும் ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வேற எனக்கு இல்லயா அதனாலயே எனக்கு வேலைக்கு போக கொஞ்சோ தயக்கமா இருக்கு அப்ளை அப்ளை பண்ணாலு எடுக்க அவுங்க
ஆ அப்போ நீங்க ஃப்ரெஷராவே ஜாயின் பண்ணுங்க சும்மா ஒரு ஃபிரெஷராவே ஜாயின் பண்ணிட்டு அப்றோ எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குனதுக்கப்றோ அப்றோ வேற எங்கயாவது
இல்ல இப்போ ஃபேமிலி இருக்கற சுச்சுவேஷ்ன்ல எனக்கு வந்து இப்போ சேலரி அதிகமா தேவ படுது அதனால நானு இப்போ அந்த ஃபீல்டு விட்டு வேற ஃபீல்டுல ட்ரை பண்லா ஐ டி ஃபீல்டுல ட்ரை பண்லா அப்டின்ற மாரி பண்ணிட்டு இரு
அது எப்டி மெடிக்கல் ஃபீல்டுல முடிச்சுட்டு எப்டி பண்ண முடியு
இல்ல பண்ணலா அது எது பிரச்சனல்ல
என்னது புரில
அதிகம் பிரச்சன இல்ல
உஹ்ம் ம் ம் ம் ஓகே ஓகே எதா ட்ரை பண்ணி பாருங்க எதோ நல்லா பெஸ்ட்டா வேல கெடைக்கு எங்க அங்யே பாண்டிச்சேர்லயே பாக்கற மாரியா இல்ல வெள்ள எங்யாது பா
இல்ல இல்ல பாண்டிச்சேர்லதா அப்றோ கல்யாண் ஆயிட்ல்ல வெளில போ முடியாதுல்ல
ஆக்சுவலா நீங்க மேரேஜ் பண்ணதுமே பாண்டிச்சேரியாதானா இல்ல